நாங்க நலமா இருக்கோம் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா?
நலமா இருக்கோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன தலைப்பு பேச போறோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆ ம் மரபணு நோய் அத பத்தி நம்ம பேசலா
மரபணு நோய் அது என்னன்னு தெரி கொஞ்ச சொல்லி ஆ ஓகே தோழி ஓகே தோழி ஆ சொல்லுங்க தோழி பேசலா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பாக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ நம்மளோடைய தலைமுறைகளை யாராவது ஒருத்தருக்கு இருந்தாவே வந்து அவங்களுக்கு ஒரு நாப்பத தாண்டம் போதே வந்து அந்த சக்கர நோய்ன்றது வர ஆரம்பிச்சது இல்லையா தோழி இருக்கீங்களா? கேக்குதா தோழி உங்குளுக்கு? தோழி இருக்கீங்களா? கேக்குதா உங்களுக்கு தோழி? தோழி இருக்கீங்களா?